ஆஹ்
சொல்லுங்க
கேக்கிறதா
ம் கேக்குது
தூய தமிழ்ல இதுக்க அப்றோ பேசுங்கள்
தூய தமிழ்ல பேசனா யூஸ் இல்லாம போயிடும் நம்ம நார்மலா சென்னை லாங்வேஜ்லதா பேசுணோ
யாரோ ஒருத்தங்கிட்ட அப்ப பேசுனாங்க தூய தமிழ்ல பேசுணு தமிழ்ல தான் பேசணு சொல்டு
தமிழ்லதான் பேசணும் நெறைய இங்கிலீஷ் வார்த்த யூஸ் பண்ணக் கூடாது தூய தமிழ்ல பேசக் கூடாது தூய தமிழுக்கு தான் நம்ம ஆஹ் ஏ ஐ இருக்கானே
ஓ அனால மிக்சுடாதா நம்பள பேசசொல்லிர்காங்க
ஆமா நம்ம வந்து சென்னை லேங்குவேஜ்ல பேசணு
ஓ ஏ சோ உனக்கவ்ள தான் எல்லாம் பேசாம நார்மல்
ஆஹ் த் சோலா யூஸ் பண்லா வாங்கல் அமருங்கள் உண்ணீர்களா அப்டி பேச கூடாது ஆஹ் ஆமா வா மச்சா வா மச் ச்சீ விடுடா நம்பஸ்லாண்ட்
ஏ வாபுல்ல நா எங்யோபோய்டு நல்லா வாங்ட்டு வந்துக்குற
அப்படிதான் பேசுனோம்
ஆ அப்பெலாம் பேசுலா
ஆமா ஏய் என்னடா எங்கடா போயிருக்க டேய் அடி
அக்கா வந்திருக்கன்றா என்னே நா மறந்துட்டு தலைக் கீழாடி கிலடா
ஏய் படிடா கொஞ்சகூட அங்க படிடா கொஞ்சகூட
அக்காவ மறந்துட்டு தலைக் கிலோ ஆடர் திங்கடா அப்புறம் அது டா என்னோட லைஃப்பே ஸ்பாயில் ஆயிடுண்டா உங்கள நம்பிதான என் பொழப்பு ஓடுது
என்னப்பா சோகம் உம்
ஏ அவ அப்படித்தான் பேசுவா ச்சீ
செரி விடு விடு இப்பே வேரமெரி நெச்சன்ன வேற பாரு
அது பரவால அது இன்ஸ்டா ஐடி
ம்
போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்க அக்காகு ஃபாலோவர்ஸ ஏத்தூங்க
ஐயோ அய்யோ பண்ணு அந்த அக்கா ஆன இப்பா அந்தமாத ட்ரெண்டு சம்பாதிக்கறதுல
ஆமா இ வேற லெவல் அவுங்க வந்து டென் அதாவது டென்டெல் படிச்சி அதுவும் வந்து வெளிநாட்டுல போயிட்டு
ஒர்க் பண்றாங்க பாரு ஆ ஊரு ஊரா போயிரு குரோவ் மாய் ஏன் ஃபாரின் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் தான் போறாங்க
ம்
செம்மல
ம் அவுங்க செர்வே பண்றாங்கல்ல சோ அதுவே வேற லெவல் அவுங்களுக்கு பெரிய ஒரு தமிழ்
சர்வீஸ் பண்றாங்களா அவுங்க
சர்வே ஒரு இடத்துல போயிட்டு எப்டி சர்வ் பண்றாங்கள ஒரு வாழ் வாழ்வாதாரமா இருக்காங்கள
அப்டின்னா
ஆஹ் எப்டி நான் சொல்றது ஒரு இடத்துக்கு போயிட்டு மொழி தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி அஹ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ வச்சு அவுங்க அவுங்க வாழ்க்கைய வந்து வாழ்றாங்கல்ல
ஆஹ் ஆஹ்
அவுங்களுக்கு எதுவுமே தெரிலனா கூட அந்த தைரியம் இருக்குல்ல அவுங்க நாட்டை விட் விட்டு வேற ஒரு கண்ட்ரிஸ்ல போயிட்டு அவுங்க சர்வே பண்றது
புரியுது புரியுது ஓகே ஓகே ஓகே
ம் ஆனா பெரிய விஷயம் அதுவும் வந்து ஒரு அளவு ஒரு நம்பிக்கை வேணும் ஏன்னா நம்மளுக்கே வெளிய போனா நம்மளுக்கே பயம் வரும் எல்லாமே இருக்கும் ஆனா எதுவுமே இல்லாம போயிட்டு நிக்கிறது வேற லெவல்
சேரி சேரி
எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா நல்ல அக்காதான்
ஆமா அவுங்க அவுங்க பாப்புலர் ஆகுறதுக்காக அவுங்க அது கொஞ்சம் எல்லாருமே ஒண்ணு ஒண்ணு யூஸ் பண்றாங்க அவுங்க அவுங்களோட வாய்ஸ்சு யூஸ் பண்றாங்க அவ்ளோதான்
ஆமா
இந்த வேர்ல்டுக்கு கேத்த மாரி அவூங்க இருக்காங்க அவ்ளோதான்
ஆமா
அவுங்க அப்படி பேசுனால தான் அவுங்க இவ்ளோ பாப்புலர் ஆனாங்க இப்ப நம்ம கூட பாரு அவுங்கள இது பண்றோம்ல அதுதான் அது பாப்புலாரிட்டில அவுங்களுடைய இன்ரிஜுவாலிட்டி தெரிதுல
ம் கரெடு தான்
உம்
நா ஒண்ணு கேக்கவா
கேளு கேளு
என்ன ஒட அ என்ன ஒடச்சன்னா சத்த வரூ
ஆ
ஆ என்ன சொன்னனா என்ன சொன்னன்னா ஒடஞ்சுரு நான் யார்
பாட்டில்
உம்
கண்ணாடி பாட்டில் கண்ணாடி
என்ன ஒடச்சா சத்த வரூ ஆனா என் என்ன சொன்னா ஆப்போசிட் பர்சனே ஒடஞ்சுருவாங்க அவுங்கள ஒடை அவுங்கள வந்து ஒடச்சுருவோ நான் யார்
புரில
இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன் நெனக்கிறே அனால வேறப் பயர்லா
சொல்லு சொல்லு நா கண்டினியுஸ் பண்றே
சேரி நா‌ தமிழே யூஸ் பண்றே ஓகேவா என்னை உடைத்தால் சத்தம் வரும் என்னை சொன்னால் உடைந்து விடும் உடைந்து விடுவேன் நான் யார்
சொன்னவுங்களேங்மா
சொன்னால் உடைந்து விடுவேன் நான் யார் திரும்ம ரிபீட் பண்ற என்னை உடைத்தால் சத்தம் வரும் என்னை சொன்னால் உடைத்து விடுவேன் நான் யார்
அது சொன்னா ஒடச்சிரு
ஆமா நம்மளுக்கு ரொம்ப பக்கமாருக்குறது நம்ப எப்பமே அதுக்குள்ள நம்ம எப்பமே அது ஒரு அந்த அத மட்டு‌ எப்பவ்மே தேடுவோ நம்ம வாழ்க்கைல
மொபைல்
சே மொபைல் வந்து அதெல்லா இல்ல கொஞ்செ வந்து ஒடைக்கிற பொருள் அப்டில்லா யோசிக்காம ஆ வேற மாரி யோசி
ச நம்பிக்கை
ஆ அந்த மாரி இதுவுள யோசி வேற வேற
சந்தோஷம்
நம்ப தேடுவோ அத நம்பளுக்கு எங்க கெடைக்கு அது ஆ அந்த பிளேஸ் பிளேசுன் சொல்லா என்ன
பிளேஸுன்றது அதா
நம்ம மனதுக்கு ரொம்ப அது கொஞ்சொ ஒரு சில டைம் அ து வந்து நம்ப எப்டி நம்பள வந்து எப்புடி ஒரு மாரி நம்ள இது பண்ணவு வக்கு வெறுக்கமு வெக்கு நம்பள
நம்பிக்கை இல்ல சரி பாசம் இல்ல சொல்டேன்
அது என்ன
அதுதான் நம்பிக்கையும் இல்ல பாசம் கிடையாது நேசும் கிடையாது காதல் கிடையாது இன்னது வற
சொல்லு சொல்லு ஆனா நம்ம விரும்புவோம் அது எப்பமே ஒரு ஒரு பார்ட் டா சிச்சுவேஷ்சன்சுல
பத்து நட்பு
நட்பு இல்ல ஒரு சிச்சுவேஷன் அதுவே இல்லாத போதும் அது அது வந்து நமக்கு கடைசில அது மட்டம்தான் இருக்கும் நம்ப கூட எதுவுமே இல்லாத போது
தனிமை
வேற வேற வர்ட் வேற
மூவர யோசிக்க வைக்கிற வர வர
யூசி விலியோ ஒன்னு நீ சொன்ன பதில் அது ஓரளவுக்கு கரெக்ட் தான் இன்னும் அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு ஆஹ் அதுக்கு இன்னோ ஒண்ணு வேற இருக்கு பா வேற லெவல்பா ஏ எந்த ஒரு சத்தமும் இல்லாம நல்லா இருந்துச்சு
அழுகை
எந்த ஒரு சத்தமும் இல்லாம இல்லாம நல்லா இருந்துச்சு
தனிமை
தனிமைதான் ஆனா வேற
யோ தனிமை தனிமை தனிமைதான் வேற
வேற
தனிமை தனிமை தனிமை
சவுண்டு கொடுக்குரகும் அது
அழுகை கிடையாது சிரிப்பு கிடையாது
சவுண்ட்ல கொடுக்கரக்கும் ஏய் அதான் சவுண்ட்ல கொடுக்கரக் ஆமா கிடைக்கும் சவுண்ல கூட சொல்லுவோம்
சத்தமா
நோ அது ஒரு மாரி எப்டி தெரிமா இருக்கும்
ஒரு நிமிஷம் இரு சொல்லு சொல்லு
தனிமையில இருக்கும் போது உனக்கு சுத்தி என்ன இருக்கும்
அமைதி
ஆ
பதில் அமைதியா
ஆமா சைலன்ஸ் தான் பாத்து
அது என்ன சைலன் புரில
என்னை உடைத்தால் சத்தம் வரும் அமைதியிலே நீ வந்து இது பண்ணா விழுந்தா எழுதுருவேன் ஆஹ் ஆனா என்னை சொன்னா உடைந்து விடுவேன் ஒருத்தருங்க நீ வந்து சைலன்ட்ல இரு அதுவே ஓ மனசு ஒருத்தருங்களை சைலன்ட்லாம் விட்ட நீ என்ன பண்ணுவ எப்பமே பேசுறாலு
என்ன நான் பண்ண சொன்னா நீ என்ன உழச்சு இதான் பேசுற
விடுகதைனி அப்டிதான் சீரியஸா தான் இருக்கும் யோசிக்கணும் இந்த மாரி யோசிக்கணும்
சரி உடு மூள உனக்கு அதிகமாதான்குது ஆனா நபரு இவ்ளோ கஷ்டமா இருவம் யோசிக்கிறேன் நீ இருந்து கூட யோசிக்காம மூளை இல்லாம
இது ஜோக் எல்லாம் வராது டக்குன்னு ஆளுக்கு
சேரி நெக்
உம் உம் ஓகே